ஹலோ ஹலோ ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது கேக்குதுங்க சொல்லாமங்குல்லா ஃபோன கட் பண்ட்டு போ கூடாதுங்க
சேரிங்க ஆமா கட் பண்ணா கட் பண்ணதுக்குதா ரீசன் விட்ர வேண்டியதா அ
சரி ஓகே ஒகே சொல்லுங்க சொல்லுங்க பத்தியே பேசுங்க நறையா டாப்பிக்ஸ் சீகரோ நறையா பேசு
ஆ அய்யயோ நறைய பேசுறவா ரொம்ப பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சோம் ம போதுங்க இல்லலைங்க நானே சொல்றே எனக்கு மத்தபடி ட்ரெஸு அப்புடின்னு சொன்னா எனக்கு என்ன சொல்றது இந்த சின் ஒரு நா காலேஜ் படிக்கிற வரைக்கு காலேஜ் என்ன நா வேல பாக்குற வரைக்கும் நா பாட்டப்போட சர்டிவீட்ல போட்ருக்கே ஆ ஃபுல்லா ஆ அத்தா மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்யும் அதுவா தா இருக்கூ அங்கல்லா நைட்டீல்லா யூஸ் பண்ணதே கிடையாத் ஏ அந்த இப்ப போடுவாங்க ம் இல்ல நார்மலா அத்தா ஒரு கம்ஃபர்ட் வியர்ன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கூ ஆனா எங்க வீ ட்ல ஒருத்தருக்கு கூட அந்த கம்ஃபர்ட் வீயர யூஸ் பண்ணதில்ல எங்க அம்மால இருந்து நாங்க யாருமே யூஸ் பண்ணது கிடையது நாங்க சிஸ்டர்ஸு இத்தன பேர்ருக்கோ ம்
ஆ போடுவாங்களா
எங்க வீட்ல ஏ மூ ஆஹா எங் வீட்ல மூணு பேரும் மூணு ரகோ நா ஏன் தங்கச்சி போடுவா என்னோட சிஸ்டர் அவ்ளோட கம்ஃபர்ட் அதுதா அவா எப்போமே ஷார்ட்ஸ் ல தா சுத்துவான்னு வச்சுக்கோங்களே ஆல் டைம் ஷார்ட்ஸ் தா இப்பவு அப்புடிதா இப்ப ரொம்ப அ ஷார்ட்டா இருக்கு எடோ அப்டிங்டிங்க மாதி அவங்க மாறிப்பாங்க இது எங்க அக்காவுமே அந்த மார்தா இருப்பா ஆனா எங் ப்ப என்ன வேணாலும் போடுவா அந்த மாதிரி தா பின்ன அது அது நம்ம போட்டு பழகுனப்புறே அதுல ஒரு கம்ஃபர்ட் ப்ளஸ் ரொம்ப என்ன சொல்றது கொஞ்சோ போல தோணிக்கிட்டே தா இருக்கூ அந்த ஒரு அப்போ இது கம்ஃப் போர்ட்டான டிரெஸ் கெடையாது யாராவது வரும்போது நமக்கு ஒரு சங்கோஜமா இருக்கு அப்டின் சொன்னா அது கம்ஃபர்ட்டான டிரெஸ் கெடையாத் தான என்ன பொருத்த மட்டுக்கு அப்புடிதா ஆனா எனக்கு எனக்கு போட நல்லாதா இருக்கூ ம் போட்றதுக் நல்லாதாங்க இருக்கூ எனக்கூ ஆத்தலா இருக்கூ நல்லா தூக்கோ வரூ ஃப்ரீயா இந்த மார்ருக்கூ ஃபீல் பண்றதுக்கு
இவே சாக்ஸ் போட்
அப்புடின்னா என்ன சொல்றதுங்க வெக்க டைம்முல இப்ப அந்த வெயில் டைம்லல்லா அந்த மாரி டிரெஸ் ஓ கேவா இருக் அனுப்புனா யாராவது வந் நாதா கொஞ்ஜ அன் கம் டிரபுலா இருக்கும் ம் அவ்ளோ ஒசரமா இருந்தே இந்த மாரி டிரெஸ் பண்ணிருக்கியேமா அப்டிங்கற மாரி நம்ம பத்தி கேடக்குற மாரி இருக்கு அப்படியே செருப்பால அடிக்கிற மாரி நமக்கு தோணு நமக்கே தோணு நம்மளே சோ அந்த மாதிரிதா இருக் கு மத்தபடி ஆனா எனக்கெல்லா கம்ஃபர்ட் ஏன்னா இந்த மாரிதா பாவட சட்ட ரொம்ப கம்ஃபோர்ட் ம்
பாம்பு சட்டெனா
ங்க ஸ்கர்ட்டு டாப்பு அந்த மாதுரி இல்ல பலோசா அந்த மாத்ரி பலாசோவு டாப்பு அந்த மாத்ரி ஷார்டா சோ இதா மோஸ்டா கா கம்ஃபோர்ட் வியர்ன்னு சொல்லா இப்ப மேரேஜுக் போனா ஒரு சேரி கட்றத் ரொம்ப அன்கஃபர்டபிளாதா ஃபீல் பண்ணி கட்டுவே கட்டுவ ரொம்பலா ஃபீல் பண்ணி எல்லா கட்ட மாட்ட செரி கொஞ்ச நேர அத கட்டிட்டு ரசிக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்குன்னு தோணு அடுத்த நிமிஷமே எப்படா சேரில இருந்து சேஞ்ச் ஆயிரலா அப்டிங்கிற மாரிதா ஃபீல் மைண்டுக்குள்ள வரு அந்த ஒரு
அதே ஃபீல் தான அதேதா எனக்கு ஒரு உங்ளுக்கு இருக்கு இவ எல்லா பக் போ யோஸ்ச்சி பாப்பீங்க அவ்ளோ காஸ்ட்யூமு இருக்குற்தே பாய்ஸ்கு இருக்கிற காஸ்ட்யூம் என்னது ஒன்னு காட்டன் பேண்ட் இல்ல ஜீன் பட்டு அ இல்ல வேஷ்டி
இப்ப என்ன பேண்டெல்லா என்னென்ன டிசைன்ஸ் வந்துச்சு நீங்க தெரியுதா இல்லயா காட்டணுங்குறாங்க லைக்ராங்குறாங்க அ அது இதுங்குறாங்க செ
அதா நா சொல்ற இப்ப ஆக்சுலா வந்து சில பல ஆ
பாய்சுக்கு ப்ரச்சனை இல்ல லாங்க இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் கெளம்புறீங்கனா இந்த நா குளிக்க போற நீங்க கிளம்புறீங்க அதே அவங்களு கிளம்புறாங்க அப்புடின்னு சொன்னா அவங்க குளிச்சு வந்து அவங்க தலமுடி காய்றதுக்கு எவ்ளோ நேர ஆகும் நீங்க டிரெஸ் அதுக்குள்ள மாத்தி ரெடி ஆயிட்டேன்னு சொல்லுவீங்க அவங்க தலமுடி காய்ய வைக் ர டைம் தா நீங்க ரெடி ஆயிட்டேன்னு சொல்ற டைம்மு எவ்ளோ இதா இருக்கு அந்த இதுவுமே
அந்த இதுக்கு தாங்க படுத்து தூங்குறது இப்ப எப்புடின்னா நீங்க குளிச்சு கிளம்ப இப்படியு டூ ஹவர்ஸ் ஆகும் டூ ஹவர்ஸ் எதுக்கு னா எந்துச்சு இப்பவே கிளம்பி உட்காந்து இருக்கணு அதுக்கு நல்லா தூங்கி எந்துச்சு அப்படிங் நீங்க பவுடரு போட ஆரம்மிக்கு போது போய் குளிச்சாலே நீங்க நீங்க மீன்ஸ் நீ கண்ணுக்கு மை போடுறப்போ குளிச்சுட்டு வந்துருலா
அது ஏதோ உண்ம த கிளம்புற கடைசி நேர வரைக்கு கிளம்பிக்கி ட்டே தா இருப்பாங்க தவிர உடனே கிளம்பிட்டே வாயில வராது கிம்ளம்பீட்டியானு கேக்குற வரைக்கு அவங்க கிளம்பிட்டுதா இருப்பாங்க
அப்படியா ஓகே அப்பரம் போக முடியாது இல்லங்க ஆ ஏமா கிளம்பிட்டு நிக்கிற லேட்டா கிளம் பனு கேட்டலே சண்ட வரு அந்த பங்ஷன் போயிட்டு வர வரைக் மூஞ்சியே தூக்கி வச்சிருப்பாங்க
ரொம்ப அனுபவசாலியா பேசுறீங்க போல
இல்ல இல்ல அதெல்லா வந்து அனுபவ சாலினு இல்லைங்க அது வந்து ஒருத்தங்கிட்ட கேப்பமுல ஏ ஆள்கிட்ட கேட்டிருக்கே இவ்வளவு நேரமமா கிழம்பருக்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமனு கேட்பாங்க எதுக்கு
ஏ நெஜமா வே தெரியுமா உங்களுக்கு இப்ப குளிச்சு டு தல முடி காயாது தலமுடிக்காயனு தலமுடிய விரிச்சு போட்டு ட்ரைய்யர் எடுத்து போடணு
இதுதாங்க சத் நாம என்ன பண்னுவேனு தெரியுமா இல்ல நா ந என்ன பண்ணுவ தெரியுங்களா குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிக்க போறப்பா குளிச்சுட்டு கிளம்பிட்டு கூப்பிடனு ஒரு பத்து நிமிஷ பதினைந்து நிமிஷ போன பாத்துட்டே
போன பாக்கு போது அப்போ கூட இருக்குறவங்களுக்கு எவ்ளோ எரிச்சலா
போன பாத் புரிய இல்ல போன பாக்க அப்படி இல்லாமா போன இப்படி பாத்துட்டே கொண்டுருப்போ கால் வருமா கால் வருமா குளிசிட்டு கிளம்பிட்டாங்களா கால் வருமா கால் வருமா பாத்துட்டு உட்காந்து இருப்போ ஆனா அவங்க பொறுமையா வந்து தலவிரிச்சு போட்டு உட்காந்துருவாங்க
ஆமாங்க ட்ரை முடி காயனு அப்ப ட்ரையர போட்டுட்டு நா என்ன பண்ணுவ தெரியுமா ஃபஸ்ட்டு பேஸ்க்கு ரொட்டீன் ஆரம்பிச்சிருவோ செரி ஃபேஸ்குலா முடிச்சிட்டு திரு ம்பவு ட்ரையர் போடுவோ ஏன்னா ஃபஸ்ட்டு போட்ட ட்ரையர்ல கொஞ்சமா காஞ்சிர்க்கு திரும்ப போடும்போது கொஞ்சொ ஃபுல்லா காஞ்சிரு சேரி இப்ப என்ன ட்ரை புரட்டாச்சி முடிவு நால
அப்டிதாங்க சொல்றே என்ன பண்ணு தெரியுமா அதுதா சொல்றேங்க இப்ப எப்டினா நால பிக்ஸடு மைட் பிக்ஸ்லயே வச்சிருக்கே எப்டி தெரியுங்கலா இப்ப இப்ப வந்து அவுங்க வந்து அவுங்க வந்து பாத்து பாத்தீங்ன்னா மர்த்து கிளாபழோன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
அப்ப வந்தும்போதே எந்திரிச்சி காலேலந்து சொன்ன எந்திருச்சு கெளம்புமா நீ கரெக்டா கடைசியா மேக்கப் பண்றதுக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி முடிக்குறதுக் ஃபை மினிட்ஸ் முன்னாடி எழுப்பிட்டீனா போதோ அந்த பத்து நிமிஷோ கேப்ல நா போயி கபகபகபன்னு குளிச்சுட் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒக்காந்துக்லா ஆ நீ பாட்டுக்கு கெளம்பு நா உன்ன டிஸ்டர்பே பண்ல அப்டினு சொல்லிட்டு கர்ட்டுதானுங்க இல்ல அப்டி படுத்தாலு இல்லல்ல இல்ல அப்டி படுத்து தூங்னாலோ நம்ளுக்கு எனக்கே அ அடி விழுகு பின்ன சொல்ட்டீங்ளா உங்கக்கா தா சேலை கட்டு நானு உங்க வீதி கிராஸ்னாதுக்கான சேல கட்றே அப்பெல்லா யார் சீக்கெழுத்துடுவா அ யாரு இதெல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க படு தூங்கிட்டே இருப்பீங்ளா பூ வெக்க யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்டின் ல அதுக்கு ஒரு சண்ட வரு அ அதுல இல்ல சொல்றாங்க எக்ஸா எக்ஸாம்புல்க்கு சொல்றாங்க காரணங்கள் சொல்றங்க சீப்பு கண்ணு முன்னாடிதா இருக்கு நம்ம ஏ பி சீப்புல்க்கு சொல்லுவாங்க செரிங்ளா அதுக்கு நாம போய் எந்திரச்சி கொழந்த எடுத்து குடுத்தா பஞ்சாயத்து இருக்காது நாம தூங்க கூடாது இப்போ வந்து தலவங் காய் வச்சிருப்பாங்க அப்டி இருந்தாலு நம்ம அந்த துணி வெ சைட் தா தொலச்சுட்னு தண்ணி தண்ணி வ வடியாம கா பாக்கணு இத பாக்கமுட்டோனா அதா சொல்றே பாத்தீங்ளா அந்த ஃபங்ஷன் முடிஞ்சி வீட்டுக்கு வர வரைக்குமே இது வேச்சி செஞ்சிருவாங்க நம்மளையே
ஒன்னு இல்லைங்க காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லா போறிங்க மார்னிங் ரொட்டின் எப்டி இருக் கோன் சொல்லுங்க பாப்போ இப்ப என்ன காலைலே இப்போ ஃபங்க்ஷன் போறீங்க அப்டின் சொன்னா
கால்லே கால்லே ஃபங்ஷன் போறதாந்தா ஃபஸ்ட் எந்திர்ச்சி பஸ்ட்டு அவுரு மேல எங்க விட்டு அம்மால என் ஆளையு சிரிச்சிங்க அவ குளிச்சுட்டு வந்துட்டாங்களா
ஹலோ
கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா ஹலோ